ஹலோ
ம் இன்னிக் குடிங்க சூப்ரா முடின்சுங்ளா
ஹலோ
ஹலோ சூர் முடிஞ்சு கேக்குதா
ஆ கேக்குதுங்க கேக்குது
அதா சொன்னனே சூப் முடிஞ்சு
செரி செரி
கைய்ல முன்னூரூவா எடுத்த
கேக்குது
ஃபோன்ல
போன்ல நானூரூபா வந்துருக்கு நானூத்தி எண்பது
செரி இந்த பாத்ரூம் கலுவர்துக்கு ப்ரெஷ்ஷு ஒன்னு வேணு அது வாங்கிட்டு வா
ம் செரி வேற எதா வாங்கணுமா
அதுதா வேணு அந்த நீளமா இருக்குல்ல நா வெச்சிருந்தேன்ல அந்த மாரி ஒன்னு லெட்டின் ம் டாய்லெட் கழுகருக்கு கொண்ணு ரெண்டு வேணு எவ்வளோ என்னன்னு கேட்டுட்டு
அதுக்கு நம்ம நைன் நைன் கடைக்கு போனோம்னா இருக்கு ஆ அதாது
அது சனி ஞாயிறுதா போ முடியு போய் இவளுக்கு ஒரு லன்சு பேக்கு ம் வாங்கணு நாளைக்கு வேன கழம
நாளைக்கு ஒரு நாள் தா இருக்கு சனிக்கிழம போயிட்டு நேர் போய் எவ்வளவுனு டிஃபன் பாக்ஸ்ந்து எதாவது பாகணு அவங்க புடிச்சிருந்தா அது மாதிரி எத்துக்கலா அது போக இதுவு வாங்கிக்கலா அங்க கம்மியாாதா இருக்கும் எல்லாம் தொண்ணூத்தி ஒன்ம்பது ரூவா தான் எல்லா வாங்கிக்கலா
கல்ல முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வராது
நாளைக்கு வராதுங்கீங்களா
ம் நாளைக்கு
நாளைக்கு வராது சர் அப்ப இன்னக்கி போய்ட்டு வாங்கிட்டு வந்தர்லா பதினொ மணிக்கு மேல போயி வாங்கிட்டு வர்லா
ஏ தூங்கலயா
தூங்கிக்லா லேட்டா தூங்கிக்லா ஏந்
நா வர்ல எனக்கு தூக்கொ வருது நா படுத்து தூங்கிருவே
சே அப்ப நா போயிட்டு வந்துறே
ம் அது உ விருப்பொ ம் எல்லாமே எடு த்துனா எடுத்துக்க காசு இருந்தா எடு இல்லனா சனிக்கெழம வாங்குறதுனா வாங்க்க இல்ல பீரோலந்து ஒரு ஐநூறுவா எடுத்துட்டு போறதுன்னா போயி
ம்
கா சுண்டலு அரவாசி இருக்கு பச்சப்பயரு கொஞ்ச தா கால்வாசி இருக்கு எடுத்தீனா கையோ மூன எடுச்சதுனா அடுத்த வார ஃபுல்லா வரு இல்னா மறுபடி திருப்பி போனு
சேரி வாயின்டு வந்துரே போயி
வெங்காய தக்காளி இருக்கு காய்கறி வந்து ஒன்னுல்ல கேரட்டு வாங்கிட்டு வந்திருக்க பீட்ரூட்டு கடக்கு ம் பீட்ருட் இரு க்குல்ல
பீட்ரூட் இருக்கு ரெண் ஆ ஒன்னுதா இரு ஒன்னுதா இருக்கு ஒன்னா ரெண்டா இருக்குன் தெர்ல செக் பண்ணி பாக்கணு ஒன்னு இருந்த மாரிதா இருந்துச்சு கால்ல
முருங் கீர மட்டு கொஞ்ச பொறிச்சு வச்சுரு
ம்
கு முருங்கீர பூண்டு வேற என்ன போட
அதா முருங்கீர வெச்சா வாழத்தண்டே போட்
வாழதண்டு எல்லா முடுஞ்சிருச்சு
சரி இப்ப வெச்சு
வேன்னா வரும்போது வாங்கிட்டு வா
ம் சேரி இப்ப இல்லாட்னா நாளைக் போ பிரச்சன இல்ல நாளைக்குதா வெஜ்ஜு பூண்டு கொள்ளு முருங் கீர போட்டுக்லா அதுக்கடுத்த நாளு வேணா வாழ தண்டு மாத்தி போல்லா தூதுவளை கேக்குறாங்க
சனிக்கிழம் போன்னா மொடக்கத்தான் வாங்கிட்டு வந்து அந்த ஒரு வார வச்சுக்லா மா த்தி எடைல ஒரு நாள் போட்டுக்கலா
ம் மொடக்கத்தானு தூதுவளையு கேக்கணு
முடக்குத்தான் தூதுவள கொழுக்கட்ட தா செய்யணு அதுக்குந்த இட்லி சட்டி வந்து குட்டியாருக்கு அதுல பத்து கூட வக்க முடியாது அஞ்சுன்‌ சின்ன
இங்க எத்தன வக்கிற மாரி
ஒரு பத்தாச்சு வைக்கணு உங்க அம்மாவோடது கரெக்ட்டா இருக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு உங்க அம்மாக்கு வேணா இத குடுத்துட்டு அத வாங்கிட்டு வரதுனா போட்டு பாக்கலா கொழுக்கட்ட கருப்பு கவுனி அ ரிசில அரிசி மாவு போட்டுதா பண்ண சொன்னா அவ ஒரு நாள் நேரமா எந்திரி ச்சு நாளைக்கி வேண்ணா பண்ணி பாக்குறே குடுத்துப் பாரு பெருசாவே போட்ற ஒரு கொழுக்கட்ட பத்து ரூவான்னு குடுத்துரு அஞ்சு ரூவாய்க்கெலா குடுக்க முடியாது.
அஞ்சு ரூவாய்க்கு குடுக்க முடியாதுதா அஞ்சு ரூவாய்க்கு குடுக்கவே முடி யாதுதா கொழக்கட்ட இருக்குற ரேட்டுக்கு நம் வைக்கற என்ன சொல்றது பாஞ்சுரூபானு குடுத்தாலு வாங்கிக்குவாங்க.
அதா கொஞ்சோ ஓரளவுக்கு போச்சுன்னா அது கருப்பு கவுனி அரிசில கொழுக்கட்டங்கும்போது அப்புற பத்து ரூவாய்க்கிதா அஞ்சு ரூவாய்க்
அப்ப இருவது ரூவாய்க்குதா குடுக்கணு நீ. கருப்புக்கவுனில கொழுக்கட்ட போட்டினா இருவது ரூவாய் க்குதா குடுக்கணு நம்ம நார்மல் அரிசினா கூட பதனஞ்சு ரூவாய்க்கி பதினஞ்சு ரூவாய்க்கு ஒர்த் இல்லடி அது பதினஞ்சு ரூவாய்க்கு நீ எப் எத்தன வேக வைப்ப இல்ல எவ்ளவு நேரோ வேக வச்சுட்டு இருப்ப இப்ப நா ஆல்ரெடி இது இருவது ரூவான்னு ஆக்கலான்னுதா இருக்கே ஏன்னா
சொல்லு அப்புறோ இந்த மாரி கேஸ் எல்லா ரேட்டு ஆயர்ரூபா கேஸு முன்னாடி எட்நூறு ரூபா அப்பற சொல்லி அவங்க எல்லாரு மே கேஸ் இதுனால டீ வெலையில இருந்து எல்லாமே ஏத்திருக்காங்க
ம்
இப்ப நீ சொல்லு இந்த மாரிங்னா கட்டுபடி ஆக மாட்டிங்குது கேஸு எல்லாமே எனக்கு இதா இருக்கு ஏ இருவது ரூவான்னு மாத்துலான்ட்டு க்கு டம்ளரு இந்த டம்ளர் என்ன பண்றதுன்னு தெரில
டம்ளருக்கே பெரிய பிரச்சனையா இருக்
இல்லனா டம்ளர் ஒரு நா இருவது நுப்பது நாப்பது டம்ளர் இருக்குன்னா நாப்பது டம்ளர் வாங்கணு நம்ம கொஞ்ச பெரிய சைஸ்ல இத விட ஒரு இஞ்சு பெருசு வேற டம்ளர் வாங்குனோன்னா அது கட்டுபடியே ஆகாது வாங்கினீனா அது தேங்கா பாலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலா.
ம் கால்ல இதுக்கும் போய்ட்டு ஆமா அங்க கடைல வந்து நிறுத்தி சாயங்கால எடுத்துட்டு போயிக்கலா அதா அந்த ந நைன்டி நைன் கடைல போய் பாக்கலா அங்க டம்ளர் எவ்ளோன்னு பாக்கலா அங்க டெசன் கணக்காதா குடுப்பானுக நாம அத செக் பண்ணி பாத்துட்டு கூட வாங்கிக்கலா அத தாண்டி வேற என்ன பண்ணூனா புட்டுல செய்னு எதாது
புட்டா
ஆமா கொழக்கட்ட இல்லாம புட்டு ராகி புட்டு ஆ இந்த மாரி கம்பு புட்டு
அது எத்தன ரவுண்டு வச்சு எப்புடி செய்யறது எனக்கு ஒன்னும் புரியில எ வ இருக்கு கொ புட்டு சட்டி ஒ அம்மாவோடது மொதல ஒர போ ஒரு அடக் போட்டன்னா
நீ ஒரு கரண்டி தா போட போற ஒரு கரண்டியு கரும் சக்கர கொஞ் தேங்கா கூட வேணா அதுவு கரும் சக்கரையு மட்டு போட போற
சின்ன சின்னதா ஒரு பீஸ் வர மாரியா பத்து ருவா பத்து ருவாய்க்கா
ஆ தின்ன தின்ன தின்ன வாங்கி அதுல போட்டு குடுத்தா போது ஸ்பூனு குடுத்தன்னா அவுங்க பாட்டு சாப்டு சாப்டுப்பாங்க இல்லயா ஆ இல்லன்னா இந்த ஸ்வீட் கானு வேற எதாவ்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அத ஒரு சாலட் மாரி சாயங்கால குடுத்துக்லா ஸ்வீட்கானு வெள்ரிக்கா ஆ கேரட்டு ஆ
சாய்ந்தரல்லா கொஞ்ச ஸ்நாக் ஸ் தா சாப்புடுவாங்க
ஆமா இது ஸ்நாக்ஸ் தான ஸாலடு சாய்ங்கால சாப்டுவாங்க சாய்ங்கால முட்ட குடுத்தாலு கூட சாப்டுவாங்க
ஸ்வீட் கான் வேணா பண்லா ஈஸிதா அது ஸ்வீட் கானு அதுத தேங்கா பாலு கொழுக்கட்ட அப்றொ சு ண்டலுதா என்ன பண்ணுன் தெர்ல சுண்டலுக்கல்ல
சுண்டல் தாளிச்சு தா போட்டு போனு இப்ப தாளிச்சு போட்டு போற மாரியெ கொ லைட்டா போ
அது தொண்ணைல வாங்கினினா ஒரு ரெண்டு கரண்டி இருவருவாயா எல்லாமே இருவதுருவா
ஆ அதத்தா சொல்ற தொன்ன தொன்ன வாங்கிட்டு இதுவே இதுவே குடுத்து எல்லாமே
தேங்கா பால் இருவது ருவா பார்சல்ல முப்பது ருவா அ மாரி குடுத்தர்ணு
இருவருவா குடிக்கிருக்கு பார்சல்னா முப்பருவா அதே அளவு ஊத்துன கொஞ்ச ஜாஸ்தி ஒரு ஆ அர டம்ளர் ஜாஸ்தி ஒரு அர டம்ளர் ஜாஸ்தியா ஊத்தணு ஒரு டம்ளர் ஜாஸ்தியாக கூடாது அர டம்ளர் ஏன்னா ஒரு டம்ளர் இங்கபோது உனக்கு இதுவே நீ குடுக்குறயா அடுத்த அர டம்ளர் சேத்து ஊத்தும் போது நுப்பதுரைங்கிதுகிற அப்ப அர டம்ளார் ஊத்தனா மட்டும் போதும் கான்சப்ட் புரிஞ்சா
ம்
ம் டம்ளார் அளவு வச்சிக்கோ என்ன மாரி கைழுத்து எடுத்து ஊத்திட்டுருக்க வேண்டா அளவு வச்சு
இல்ல அளவா அந்த கப்பு எதுல புடிக்குதோ அத எடுத்துட்டு போய்க்குனு அதுல பார்சல் கொண்ட்டு அதுல ஊத்தி
தனியா டம்ளார் வச்சிட்டு அந்த பார்சல் மட்டும் அத ஊத்தி ஊத்தி ஊத்தி உள்ள வச்சிக்க
குடுத்தறனு
நீ இருவதுரா குடுல நா நா டேபுள் வாங்கிலா ஆ
அங்கே ஓரமா அந்த செவுரு ஓரமா வை க்க முடியாத டேபுல
கரையான் புடிச்சிருமே அதுமில்லாம அவுங்க விளாற பசங்களா இருக்கானுங்க எடுத்துட்டு போயி எதா பண்ணி
இத எப்பிடி தூக்கி தூக்கிட்டு போவறது
மடக்கர டேபுள் தானே இருக்கும் அந்த மாரி டேபுள் பாக்கலா
மடக்கர டேபுள் தா எப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்க முடியும்
நான் வண்டி வேணா குடுத்துட்டு போறேன் வண்டியில போய் போய்ச்சுக்கோ
ஐயோ அந்த ரோட்ல எனக்கு ஓட்ட தெரியாது விழுந்துருவ
ம் ம் அது ஒண்ணுதா பிரச்சனையே வேற எதாவது ஐடியா பண்ணும் அங்க வைக்கிறக்கு சரி இப்போதைக்கி அந்த டேபிள் போடுற மாரி எதா ஒண்ணு ஐடியா பண்ணலா சும்மா அந்த மர ஆ அது கூட எப்பிடின்னா பிளாஸ்டிக் மாரி இருக்க கூடாது இந்த பிளாஸ்டிக் கடுறத வெயிட் இருக்காது அது காத்தாடுதா இருக்கு
அப்ப தூக்கிட்டு வற ஈஸியா இருந்தா தூக்கிட்டு வந்த தூக்க முடியாதுன்னா
இப்போ நீ இது மூணுமே வந்து நம்ம அந்த ப எட்டு போறோம் இல்ல பையி துண்டுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா ஓட்டி போறோல்ல பையி அந்த பையில வந்து மூணுமே வச்சிட்டு போயிக்கலா எது தேங்கா பாலு ஆ கொளக்கட்ட மூணு வச்சிக்கலா அது போய் இந்த அதாவது இந்த வகையில புடிச்சி லெப்ட் சைட்ல நீ புடிச்ச பாட்டு போயிக்கிலா அவ்ளோ வெய்ட்லா இருக்காது தேங்கா பாலு நீ ஒரு பர்சட்டு போ போற அதுபோக இதுவும் இது வந்து ஒரு தில்லு எடுத்துட்டு போறியா இது ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கோ இத லெஃப்ட் ஹேண்ட்ல புடிச்சிக்கிறியா வெயிட் தெரியாது பிளாஸ்டிக் தான இது. சும்மா நீ கையில கூட புடிச்சுக்கலா அவ்ளோ வெயிட்டு்லா இருக்காது
சேரி
ம் செக் பண்ணி பாக்கலா இந்த வாரம் நா சன்டே அது சனிக்கெழம போய் கேக்கலாம் செக் பண்ணி பாக்கலா அப்ப அங்க எதாவது கம்மி ரேட்ல இருன்ச்சு து அங்க வாங்கிக்கிலா அங்கே கண்டிப்பா இருக்கு இல்லாமலா இருக்காது அங்க பிளாஸ்டிக் டேபுள் அந்த மாரி எதா வச்சிதா இருப்பானுங்க அத பாக்கலா அப்புறம் அது போக வேற பாக்குனு இன்ட்ருந்த ஆ டம்ளார் பாகக்குனு இன்ட்ருந்த
இவுக எல்லாருமே ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப குரூப் எல்லா ஆட் பண்ணி விட்ருக்கு அடுத்தது என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. நல்ல பிலப் பண்ணி அந்த நம்மளுக்கு வந்துச்சி இல்ல அந்த மாரி அப்டே தா இருக்
ஆ இப்ப வந்துருக்கா நம்ம சொன்னது டேஸ்
இன்ஷார்ட்டு எடுத்து கு அதுல போட சொல்றதா ஆ
ஆமா ஸ்கீன் ஷாட் எடுத்து அதுல போட்டு் எப்ப கீன் ஷாட் போட்டு எப்ப அடுத்தது தேவைன்னு கேக்க சொல்லு. இல்லனா டாஸ்க் எப் ப அசைன் ஆகு அப்டின்னு மட்டு கேக்க சொல்லு
செரி
செரி வெக்கிறே
யேன்
செரி வெக்கிட்டா?
வே அதுவே கட்ட ஆகாதா?
அதுவே இல்ல கட் ஆகாது நீ பேசறதா இருந்தா நாலு மணி நேரங்கூட பேசலா.
அதயா சரி வை